செங் தோழி
வணக்கம் தோழி சொல்லுங்க நா நல்லா இருக்கே
ஆ நானூ நல்லா இருக்கே எல்லா நல்லா இருக்காங்க சாப்ட்டுட்டு இப்பதா முடிச்சோம்
அப்படியா சொல்லுங்கமாஸ் செரி நீங்க இந்த கோடை காலத்தில இப்போ ஸ்கூல் லீவ்லா இருந்தது நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க வெளில
கோடை காலத்துலையா நாங்க வந்து நெறைய இந்த வருஷோ என்னன் தெரில இந்த கோயிலா போனோ இந்த வருஷோ நெறைய உங்களுக்கு அது வந்து புரியிதா என்னன் தெரியில இருந்தாலு நா தெரிஞ்சத சொல்றே ஆ திருநெல்வேலி போனோ ஆ இங்கருந்து கார்ல தா போனே எல்லாருமே போயிட்டு கொஞ தூரோ முன்னே ஒரு டீ ஷாப் வந்துச்சு எப்பன்னா நாங்க விட் நைட் டு ஒரு மிட் நைட்ல போனோ ரெண்டு மணிக் போய்ட்டு ஒரு ஆறு மணிக்கு ஆமா ஒரு எடத் துல போயிட்டு எதோ ஒரு ஊர் தா அங்க போய் எல்லாரு டீ குடிச்சோ குடிச்சிட்டு அங்க இருந்து திருப்பி அப்டியே போயிட்டு இன்னு கொஞ்ச தூரோ அப்டியே போய்ட்டோ அது என்ன ஊருன் தெர்ல அங்க போயிட்டு எல்லாரு என்ன பண்ணோ பிரஷ் பண்ட்டு ஃபேஸ் வாஷ் எல்லா பண்ணீட்டு பாத்ரூம் போறது எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஒரு எல்லா இட்லி கட்டிட்டு போயிருந்தோ இட்லியு அ கார சட்னியு எல்லாத்துக்கு பொட்டன மாரி ஆளுக்கு நா ஆ ஆமா ஆமா ஆமா
அது நல்லா இருக்குமா மா
நல்லா இருந்துச்சு ஏனா நம்ம நைட்டு தா நாங்க சுட்டோ
அப்டியா சுட சுட
சாஃப்ட்டா இருந்தது கார சட்னி வேறையா பூண்டு சட்னிக்கு அது க்கு செமையா இருந்துச்சு
செரி செரி அந்த கார சட்னினால உங்களுக்கு கெட்டல இது வேற எதாவ்து வெச்சன்னா நம்ம கெட்டுடு
இல்ல நாங்க அதுலயே வெய்க்கல அதாவது பொ ட்னம் பண்ணிட்டு ஒரு தனியா ஒரு சின்ன கவர்ல எல்லாத்துக்கு காரச் சட்னி தனி தனியா ஊத்தி குடுத்துட்டோ ம் நம்ம அங்க போயிட்டு க கவர ஓபன் பண்ணிட்டு வெச்ச இட்லில அப்டியே ஊத்தி ஊத்தி அங்கங்க எல்லா நின்னு அப்டியே சாப்ட்டோ செம ஜாலியா இருந்துச்சு எல்லாரு அது ஒரு இதா இருக்கும்ல ட்ரெவல்ல சாப்பறது
ம ஆமா எல்லாரு கூட போறது மா அது ரொம்பவே நல்லாருக்கு தனியா போறது வந்து அவ்ளோவா என்ஜாய் இருக்காது
அ ஒரு நல்ல மியூசிக் ஒண்ணு கேட்டுட்டு கார்லயே கேட்டு அப்டியே ஜாலியா இருந்துச்சு எல்லாத்தையு சுத்தி பாத்துட்டு அப்டியே போனோ போயிட்டு நாங்க ஒரு இதுக்கு தா போயிருந்தோ ஒரு அதாவ்து ஒரு மேரேஜ் இத ஃபிக்ஸ் பண்ண போனோ அங்க அப்றோ வந்து அந்த வீட்டுக்கு வந்து நாங்க ஒரு டென்னுக்கு வரோன் சொல்லியிருந்தம்மா நாங்க என்ன பண்றோ ம் அப்போ நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஃப்ரெஷ்ஷப் ஆவணுமே அங்க பாப்பநாசம்னு ஒரு எடோ இருக்கு அங்க ஒரு அருவி செம்மையா இருக்கு என்னமோ ஒரு அருவி சொல்லுவாங்க அங்கே பாப நாசத்துல சூ ப்பர் அருவிங்க அது பேரு நல்லா அருவி அதுல போயிட்டு அப்டியே தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாரி ப்ரவ்னா வந்தது இந்த மூலிக இருக்குல்ல ம் மூலிகையா இரு அந்த அருவில இருந்து வர்றதுனால அ தண்ணியே வந்து மூலிக தண்ணி மாரியே வந்துச்சு அப்டியே தெளிவா சுப் பறா இருந்துச்சு போய் அதுல ஜாலியா எல்லா குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்டியே இது பண்ட்டு அங்க ட்ரெஸ் மாத்திருக்குல்லா எடோ இருந்துச்சு மாத்திட்டு திருப்பி அங்கன ஒரு கோயில் இருந்துச்சு சிவன் கோயில் அங்கன போய் சாமிய கும்பிட்டு நல்லா ஒரு தரிசனம் கும்பிட்டுட்டு நானே ட்ரெஸ் பண்ணிட்டு நேரா அவுங்க வீட்டுக்கு போய் கரெக்டா அந்த டைமுக்கு எறங்கிட்டோ எல்லா வாசல்ல நின்னு வரவேத்தாங்க அப்றோ பேய் உள்ள போயிட்டு அ பொண்ணு பையனையு உட்கார வச்சு நிச்சயம் பேசி முடிச்சாச்சு அப்றோ மதி யானோ லன்சு அவுங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹோட்டல்ல இருந்து வந்து எல்லா சாப்பிட்டுட்டு எல்லா ஒன் ஹவர் டூ ஹர்ஸ் ரெஸ் ஸ்ட்டு எடுத்தோ அவுங்க வீட்லியே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி த்ரீ ஓ கிளாக் அங்க இருந்து கிளம்பனு கிளம்பிட்டு அங்க வந்து இருட்டு கட அள்வன்னுல்லா சொல்வாங்கள திருநெல்வேலினாவே அல்வாதா அந்த அ பேம்ஸ் அங்க அந்த கடையில வாங்கிட்டு அப்டியே வந்துட்டோ திருப்பி அது ஒரு ஆ லீவு தா எல்லாருமே போயிருந்தோ ஜாலியா இருந்துச்சு
ஆமா ஃபேமிலியோட போறதே ஒரு நல்ல ஹாப்பியாதா இருக்கு உங்களுக்கு ஆமா அது என்ஜாக் கு எல்லாரு கூடயு என்ஜாய் பண்ணிட்டு போறது வந்து நம்மளுக்கு எப்பாவுது தா கெடக்கு
பழனிக்கு போயிருந்தோ
அப்டியா
அ பழனிக்கு பேயிருந்தோ அது இன்னொரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றது போயிருந்தோ என்னாதுன்னா ஏ பொண்ணுக்கு மேரேஜ்கு ஃபிக்ஸ் பண்ண போயிருந்தோ அப்ப வந்து பாத்தீங்க ம் அப்ப பாத்தீங்க மாம்மாமா ஐயோ எனப்பிடி இனிமே அதெல்லா போப்போறந்தா தெரியில கொடுமையாதா இருக்குது சொ
ருக்கு எல்லாருக்கு தூர தூரமா போய் விட்டுரீங்க போல ஒருத்தங்களுக்கு திருநெல்வேலி ஒருத்தங்களுக்கு பழனி
நாங்க வந்து அக்காச்சங் தங்கச்சி நாலு பேர் ஒரு பைய உள்ளூர்லியே ஒரே ஊர்லேயே அடுத்தடுத்த தெருவுல இருக்குறோ
அப்டியா
ஒரு பங்க்ஷன்னா நாலு பேரு அஞ்சு பேரு ஒன்னா உக்காந்துக்கோ ஜாலியா இருக் அரட்டடிச்சு பேசிட்டு இருக்கோ அந்த புள்ளைங்களா என்ன பண்ணுதுங்கன்னா சொல்லுதுங்க எங்களால்லா கொண்டி எட் டி வுட்டுபுட்டு இதுங்க அக்கா தங்கிச்சு எப்டி இருக்குதுங்க பாருங்க
பக்கத்துல இருந்துட்டு எங்களுக்கு எல்லாருமே தூர தூரமா அமுச்சு விடுறாங்களா சொல்லி கேக்க தா செய்வாங்க கண்டிப்பா
திட்டுறாங்க எங்கள இப்ப ஒரு பொண்ணு வந்து எங்க அக் அக்கா‌ பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல கட்டி குடுத்துருக்குது பையன வந்து இன்னொரு அக் அக்கா பையன வந்து திருநெல்வேலியில அந்த பைய அதுங்கெல்லா அங்க இருந்து வரணு எல்லா
சேரி சேரி ஆமா நீங்க எப்பாவுது ஒரு பங்க்ஷன் வச்சுனா எல்லாரு ஊர்ல இருந்து வரணு வர்றதுக்கு அவுங்களுக்கு டைமிங் கரெக்டா இருக்குணு தூரத்துல இருந்து வராங்க பக்கத்துலன்னா ஒரு
அவுங்களா எப்டி தெரிமா வறாங்க டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க பத்துக்கோ
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தூரத்துல இருந்து நம்ம வந்தோனா நம்பளுக்கு வந்து நீ இப்ப வரணா ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாளாவது நம்ம இருந்துட்டு போற மாரி இருந்தா
அதாவது அவுங்க மாமியார வீடு இங்கதா இருக்கு அம்மா வீடு இங்கதா இருக்கு ஒரு வாரத்த ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுக்கிட்டு அங்க நால் நாள் இங்க நால் நாள்னு முடிவு பண்ணி ஏனா பிரச்சன வருமே
ஆமா ஆமா கண்டிப்பா இவ் ஒரு கேப்பாங்க மா அம்மா இருந்தாலு கேப்பாங்க அங்க மட்டு வந்துட்டியே இங்க வர்லன் சொல்லி
ஆ சொல்லுங்க
ம் அதமா சொல்ட்ருந்த நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடுக்கு போலன்னா இன்னொருத்தவுங்க வந்து கண்டிப்பா கேப்பாங்க
நாம்மா போன தடவ நானே கேட்டுப்புட்டேன் எங்க அக்கா பொண்ணு வந்து ரெண்டா அக்கா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போய்ர்ச்சு எங்க வீட்டுக்கு மட்டு வரல எ பைய கேக்குறா வந்துச்சா அதுன்ட்டு இல்ல அப்டின்னே ஏன் நா ஒண்ணுமே சொல்லல அவுங்களுக்கா விருப்போ இருந்தா வரட்டு நானா போட்டு நல்ல வேல கரெக்டா அந்த பொண்ணு வந்துருச்சு
ஆமா கண்டிப்பா ஒருத்தங்க வந்து தூரத்துல இருந்து வராங்கன்னா எல்லார வீடுக்கு வருவாங்கன் சொல்லி எல்லாரு வந்து எதிர்பாத்துட்டு இருப்பாங்க வரலன்னா நம்ம என்ன சொல்றது அவுங்க நார்மலா அவுங்களுக்கு டைம் கெடைக்கலையோ என்னன்னு தெரியாது நம்பளுக்கு வரலன்னா நம்பளுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக் கு ஏ எங்க வீட்டுக்கு மட்டு வரல இவ சொல்லி நம்பளுக்கு ஒரு மாறி
இப்ப என்னா கொடுமனா கல்யாணம் திருநெல்வேலிலனா அங்க ஒரு வேனோ பஸ்ஸோ போட்டு தா போற மாறி இருக்கு இப்ப இங்க பழனினாலு ஆமா பழனினாலு நா அப்படிதா பண்ணி கூடிட் போற மார் இருக்குது இப்ப எங்களுக்கு இன்னு ஒரு மூணு மாசத்துல இந்தப்ப இதல்லா இருக்குது நாங்க அதல்லா எப்டி சமாளிக்கிறது போறது ஒண்ணுமே தெரியல
ஆமா ஆமா அந்த நேரத்துல எல்லாருமே நல்லா நடந்துரும்மா கண்டிப்பா
ம்
நேரோ வர்றதுலருந்து எல்லாமே நல்லா நடந்துருணு சொல்லி நம்ம யோசிக்கணும் அவ்ளோவுதா
பொருள்கள் வாங்கணு துணிமணி எடுக்கணு காசு பணோ ரெடி பண்ணணு
அதிகமான வேல இருக்கு வீட்ல கல்யாணனாலே உங்களுக்கு
ஆமா சொந்தக்கார
இருக்ற வேலைக்கு நகல்லா வாங்கணு நீங்க
ஆ ஏற்கனவே கொஞ்சோ வாங்கனதெல்லா இருக்கு அதெல்லா கொஞ்சோ ஆல்ட்ரு பண்ணி புதுசா வாங்கிதா வச்சிருக்குறே
ஆமா ஆமா வச்சிட்டுருந்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சோ இதா இருக்கு நம்ம வ ஆல்ரெடி வாங்கி வெக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடுல்ல இப்போ இருக்குற வெலைக்
ஆமா ஆமா ஏதோ முன்னாடி இருந்ததுனால வச்சு ஓட்டிகிட்டுருக்கு
ம்
இப்ப வாங்கறதுனா கஷ்டோந்தா நாங்க வாங்குனது ஒரு அப்புறந்தா வெல இவ்ளோ ஏறி போச்சு நீங்கல்லா உங்க பிள்ளைங்களுக்கு எப்புடி வாங்க போறீங்கன்னே தெரியல
தெரியலமா இப்போ எப்டி எப்புடி இருக்குன்னா இந்த இவ்ளோ காசு போட்டு இ இத நக வாங்கணுமா சொல்லி இருக்கு எனக்கு தா
ஆமா ஒரு லட்சத்தி இருபதாயிரோ முப்பதாயிரோ இல்லாம அந்த சைடே போ முடியாது
ஆமாம அந்த ஒரு பவுன் வாங்குனா நம்ம உடம்புக்கு அது என்ன சொல்றது எங்யோ போயிடு அது உடம்புக்கு நம்பளுக்கு தெரியவே தெரியாது நம்ம அவளோ கஷ் கஷ்டப்பட்டு அவ்ளோ வாங்கி நம்ம அது வாங்கணுமானு சொல்லி எனக்கு இருக்கு
ஆமா
இன்னா பாக்கலா கடவுள இருந்து அது கம்மியா ஆச்சுன்னா நம்மளுக்கு நம்ம வாங்கலா நம்ம பசங்க டைம்லனா என்னோட பசங்க டைம்ல நம்மளுக்கு அத என்ன சொல்றது அந்த நகல் நகல்லா அவுங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்காதுன்னு நெனக்கிறே நா
எல்லா மூவாயிரரூபா
அப்டியாமா
இன்னைக்கு ஒரு கிராம் கூட மூவாயிரத்து வாங்க முடியலையே அர கிராம் கூட வாங்க முல்ல மூவாயிர ரூபாய்க்கு ஒரு பட் பட்ட செயின் விஜய் செயின்னு சொல்லுவாங்க அந்த பட்ட செயன்னு ஒரு கொலுசு வாங்கினே என்ன இருபதாயிரத்துக்கு மூணு பவுனுக்கு வளையல் வாங்கினே
ஓ அப்டியா செரி செரி அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு என்ன சொல்றது தல கீழா இருக்குல அப்டியே
அஞ்சு பவுனுக்கு ஆரோ வந்து அப்ப வந்து வெறு முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு வாங்குனே இன்னைக்கு எங்க நிக்குது அஞ்சர லட்சத்துக்கு நிக்குது
ஆமாமா அதுக்கு மேல இருக்குதுமா உங்களுக்கு ஆமா கண்டிப்பா ம் எ கல்யாணத்துக்கு டைம்லயே உங்களுக்கு வந்து எவ்ளோ இருந்தது வ இருபத்தி ஓராயிரோ ரூபா தா இருந்தது ஒரு சவரண்ணு எ கல்யாண டைம்ல இப்போ எனக்கு வந்து ஒரு ஆறு வயசு கொழந்த தா இருக்கா
ம்
அவ அவன பாத்தா இப்ப பாத்தா அப்டியே என்ன சொல்றது என் எவ்ளோ இருக்குது உங்களுக்கு அஞ்சு மடங்குதா கண்டிப்பா அஞ்சு மடங்கு ஏறிச்சு உங்களுக்கு
அஞ்சு மடங்கு இன்னைக்கு அந்த ஆரம்ல்லா போயிருச்சு இப்ப அதே ஆரத்த திருப்பி இப்ப நா வாங்கிருக்கே அதே இப்போ அஞ்சு மடங்கு காச தா கொடுத்து நா வாங்கிருக்கே
ம் வெச்சுட்டுருந்த ஆளுங்க தா உங்களுக்கு இப்போ ராஜா அங்க ஆமா அவுங்களோட நகைய நல்லா பொக்கிஷமா வச்சிருந்தாங்கன்னா உங்க பசங்களுக்கு கஷ்டமா இருக்காது கொஞ்சோ கல்யாணம் கட்டி குடுக்கறதுக்கு நம்ம என்ன சொல்றது இப்போ இருக்குல இதுல எல்லாமே என் என்ன ஆகுதுன்னா அவுங்களுக்கு பிசினஸ் பண்றே இது பண்றே அது பண்றேன்னு சொல்லி அதுல என்ன சொல்றது போயிடுது அவுங்களுக்கு இல்லன்னா வீட்டுக்கு லீஸ் கட்டணு பசங்களுக்கு இது கட்டணு அது கட்டணும்ன்னு சொல்லி கொஞ்ச கொஞ்ச போறது பாருங்க உங்களுக்கு
எஸ் இப்ப நீங்க சொன்னீங்கள முதல்ல ஒண்ணு பிஸ்னஸ் பண்றே பிஸ்னஸ் பண்றேன்னு போனதுதா அந்த நகெல்லா ம் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நா எணமோ இது ஃபர்ஸ்ட்ல ப்ரீ கே ணஜ்ல இருந்து வருவோம்ல அந்த மாரிதா இப்ப வந்துகிட்டு இருக்கு
ஆமா ஆமா நா நம்ம வச் வச்சிருந்த நக இருந்தாலே எங்களுக்கு பசங்களுக்கு வந்து பத்தி இருக்கு அதுவே நம்ம வந்து இப் எப்பிடி நாசம் பண்ட்டோமேன்னு சொல்லி ஒரு கஷ்டமா இருக்கு எனக்கு
ஆமா மனசுக்குள்ள அது ஒரு வேதனையா தா இருக்கு நிக் விக்கிற வெலைக்குல்லா கோடி கணக்குல போயிருக்கு
என்னோட முறிஞ்சிச்சு இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு நா பைய இருக்கா
நீங்கல்லா இனிமே என்னா செய்ணுனா சும்மா கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன சீட்டு சேந்து காப்பவுன்னு காப்பவுன்னு வருஷத்துக்கு ஒண்ணு வாங்கி வச்சா கூட போது அதுவே எங்கயோ வந்துரு கல்யாணம் பண்ற நேரத்துல
இப்போ எப்டி இருக்குமா அதெல்லா சேக்கவே முடியலமா இப்போ நம்ம வர்றது செலவு வர்றது இந்த ஸ்கூல் ஃபீஸு வீட்டு செலவு வாடக செலவு அது இதுனு சொ ல்லி உங்களுக்கு போறதே தெரியதில்ல வீட்டுல கையிலே காசு நிக்கிறது இல்ல நம்ம எப்டி சேமிப்போ
சேமிக்கிறது கஷ்டதா ஜெந்த மாரி கரியாப்பு அது இதுனு இதுன் பண்ணும்போது
ஆமா
ஆ நா சேமிப்ப பத்தி அடுத்த இதுல பேசுறே உங்கள்ட அது நீங்க தெரிஞ்சுக்குவீங்கல்ல சின்ன புள்ளைங்க எங்கள மாரி அனுபவ ச லிங்களோட நீங்க பேசுனா தா தெரிஞ்சுக்க முடியு
கண்டிப்பாமா வந்தீங்க ஒங்களோட பேசுறது ரொம்பவே நல்லா இந்தது நம்ம மீண்டும் பேசலா
ஆ சரிக்கா ம்